ம்
வணக்கம்
என்ன பண்றீங்க
சும்மாதா நா தொலைக்காட்சி பாத்து கொண்டிருக்கிறேன்
சாப்ட்டீங்ளா
ம் சாப்ட்டாச்சு நீங்க சாப்ட்டாச்சா
ம் சாப்ட்டேங்க பசங்கலா ஸ்கூல் போய்ட்டாங்ளா
ஆ போய்ட்டாங்க உங்க பசங்க போய்ட்டாங்ளா
ம் போய்ட்டாங்க பசங்கள ஸ்கூலுக்கெல்லா அனுப்பிட்டு தா வந்து இந்தா இப்பதா உக் காந்திருக்கே
சேரி சரி சரி சரி
நீங்க என்ன பண்றீங்க
நானு சும்மா தா இருக்கே
செரி செரி நா சும்மா வீட்லந்து ஏதாவது வேல பாப்பேங்க அது பாத்துட்ருக்கே
ம் நீங்க என்ன சாப்பாடு மதியம்
சாப்பாடு இன்னைக்கு வந்து புது விதமான டிஷ் பண்ணியிருக்கே
என்ன பண்ணிர்க்கீங்க புது விதமா சொல்லுங்க
சொரக்காய் கூட்டு
இது புதுசாங்க ம்
ஆமாங்க ம் அது ஒரு டிஃப்ரெண்டா இருக்குங்க
சொரக்கா கூட்டு வேற
வாழக்கா வருவலுங்க
சரி ஓ கே பசங்க அதயே கொண்டு போயிருவாங்களா
ஆமா ஆமா ஆமா ஆமா
ம் காலைல என்ன சாப்ட்டீங்க
காலைல தோசங்க
சேரி சேரி உங்க வீட்ல வேலைக்கு போய்ட்டாங்களா
ஆ போய்ட்டாங்க உங்க வீட்ல
ஆ போய்ட்டாங்கங்க
பசங்க
ம் பசங்க ஸ்கூல் போய்ட்டாங்க
உங்க பசங்க
ரெண்டு பசங்க பெரியவன் பையன் அ சின்ன பொண்ணு ரெண்டு பேரும் ஸ்கூல் போய்ட்டாங்க
செரி செரி செரி செரி சாப்பாடுல்லா செஞ்சு குடுப்பீங்களா
ஆமா குடுத்து விட்ருவங்க
சரி சரி சரி பள்ளிக்கூடத்துலயே தருவாங்களா
இல்ல இல்ல அதெல்லா இல்ல இவங் இவங்க படிக்கிறதல்லாம் பள்ளிக்கூடத்துல தரமாட் ட்டாங்க நம்ம தா குடுத்து விடணும் நம்மளால முடியல சமைக் க்க முடியலன்னா காசு குடுத்து விட்டா அங்க இது இருக்கு கடை இருக்கும் உள்ளயே இருக்கும்ல கடை அந்த கட இருக்கும் அங்க போய் வாங்கி சாப்ட்டுக்கலாம் ம் போன வாட் ட்டியும் அந்த மாரிதா இருந்துச்சு போன வாட்டி இந்த காய்கறி சாதம் அ அப்பறம் சப்பாத்தி இன்னு ரெண்டு மூணு சாப்பாடு மட்டும் தா குடுத்துட்டு இருந்தாங்க இந்த வருடத்தில இருந்துதா சொல்லியிருக்காங்க அ நார்மல் சாதம் இருக்கு இல்லையா சாம்பாரு அந்த மாரி சாதமு ஆ க கலவி சாதங்கள் எல்லாமே குடுக்குறோம் அப்டின்ற மாரி இது அனுப்பியிருந்தாங்க குறுஞ்செய்தி அனுப்பியிருந்தாங்க ம் ஒரு ஐம்பது ரூபாய் கொடுத்து விட்டா போதும் அந்த கலவை சாதம் எல்லாம் இருக்கும்ல அதெல்லா அவ்வளவுதா இருக்கும் சாப்பிட்டுப்பாங்க நா ஆனா குடுத்து விட மாட்டேன் ஏன்னா என் பொண்ணு சின்ன பொண்ணு அவளுக்கு எப்டி நான் சமைச்சுதா ஆகணும் அதனால நா குடுத்து விட மாட்டேன்
ம் ம் ம் உங்க வீட்டுல என்ன சமையல்
எங்க வீட்டுல ஃப்ரைட் ரைஸ்
ஃபை ப்ளேஸ்
ம் பண்ணி குடுத்து அனுப்பிட்டே இல்லங்க ஸ்கூல்ல அ இது குடுத்து விடக் கூடாது அசைவோ குடுத்து வுடக் கூடாது சைவந்தா அதுனால சைவந்தா சும்மா காய் தா மட்டுதா காய்யி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு சாஸ்ல்லா ஊத்தி சாதத்த வடிச்சி போட்டு குடுத்து அனுப்பிட்டே ம் ஏனா எ பைய கேட்டுட்டே இருந்தா
ம் ம் ம்
சரி அதனால குடுக்கலா சேரி என்ன பண்லா இன்னைக்கு சாப்பாடுன்னு யோசிச்சுட்டு இருந்தே எ பையந்தா இது பண்ணு அப்டின்னு சொன்னா சேரி ஓகேன்னு குடுத்துட்டே நீங்க வேற என்னல்லா வித்தியாசமா சமைப்பீங்க
நா என்ன வித்தியாசமா சமைப்பே டெய்லி பசங்களுக்கு வந்து கலவ சாதோ மாரிதா குடுப்போ
ஓ சேரி
ஏன்னா சின்ன பையதானே அதனால அவனால கொழம்பு ஊத்தி சாப்ட தெரியாது
ஆ
அதனால கலவ சாதந்த குடுப்போ
ஓ
டெய்லி ஒரு கலவசாதோ
பரவால்ல ம் எங்க வீட்ல சாப்ஈட மாட்டாங்க கலவசாதமே சாப்டவே மாட்டாங்க புளி சாதமோ லெமன் சாதோ ஏதோ எப்பயாது தக்காளி சாதோ அ காய்கறி சாதோ ரெண்டு மட்டு எப்பயாது ஒருக்காதா அதுவு ரொம்பலா இல்ல இதுவே ஏ பைய கேட்டதுனால எ பொண்ணு கொஞ்சோ அதுவே கஷ்டோதா சரி இருந்தாலு பரவால்ல சாப்பிடுதே அப்டின்னு சொன்னா சாப்டு நல்லா சா சாப்டு சாப்டாம இருக்க ஏன்னா எ பொண்ணு ஒல்லியாதா இருப்பாலா அன்னைக்கு வேற எ பைய பயமுறுத்திட்டா தண்ணி குடிக்கு போது கையி நடுங்குது கை நடுங்கதுன்னு சொன்னா எனக்கு பயமா இருந்துச்சு ஏ இப்பவே கை நடுங்குது நல்லா சாப்புடுமா இப்பட்ல்லா இருக் இருக்காத அப்டின்னு சொன்னே
அஅ அ அ
ம் தண்ணி குடிக்கு போது கை நடுங்கதுன்றா அது உண்மையாய இல்ல பொய்யானு எதுவு தெரில
ம் ம் நல்ல சத்தான உணவா குடுங்க
எங்க சாப்புட்றாங்க எ பொண்ணுக்ல்லா ஆ இந்த ஸ்நாக்லியே தா வாழ்க்க ஓடுதுன்ற மாதிரிதா இருக்கு வந்தது பால்லு பால்ல பிஸ்கட் முக்கி சாப்புட்லாமா இந்த மாதிரிதா இருக்காலே தவர ஏதாது நல்லா சாப்புட்ணு அப்பிடில்லா இது பண்ண மாட்டிங்கிற அதா நேத்ல்லா எதுமே வாங்கி தர மாட்டேன்னு சொல்ட்டே அப்வுமே ஏதாவ்து குடு அப்டின்னா அதா ஏதாது குடுன்னா சரி புட்ட அவுச்சு குடுத்தே புட்டு இந்த பச்சைப்பயிறுு அதெல்லா போட்டு நாங்க சாப்டுவோ புட்டுல பச்சைப்பயிறு பால் அஹ சக்கர போட்டு சாப்டுவோ
ம் ம் ம்
சரின்ட்டு அதுதா இது பண்ணி குடுத்தே சாப்ட்டா
ம் ம் ம் என்ன புட்டு பச்சரிசி புட்டா
ஆ பச்சரிசி புட்டுதாங்க
சேரி சேரி சே
செவப்பரிசி புட்டு லா சூப்பரா இருக்குகூ ஆனா நம்மட்ட அதெல்லா இல்ல இதெல்லா கெடையாது அதனால பச்சரிசிதா இருந்துச்சா கொஞ்ச மாவு எங்க மாமியார் அரைச்சு குடுத்து உட்டது இருந்துச்சு சரின்னு சொல்ட்டு நேத்துதா இது பண்ணி பச்சபயறு அவ் ச்ந்த அத கொஞ்சமாவது எதோ பச்ச பயறாவது போகுதுல்ல
பச்ச பயரு எதுக்கு
அந்த பச்சைப்பயிர புட்டுல போட்டு அதுலயு இப்பயாவது இந்த பச்சப்பயரு புட்டு சக்கர அ பாலு ஊத்தி சாப்ட்டா சூப்பரா இருக்கு இதுக்கு முன்னாடி எங்க வீட்டுக்கார்ல்லா என்னது அப்பளம்லா போட்டு சாப்புடுவாங்க அதுல
அ அ ஆ
ம் அது எங்க ஊர் சைடு அப்டி நெறைய பேர் சாப்டுவாங்களா அவுங்க எங்க ஊர் பழக்கோ எங்க ம எங்க மாமனார் வீட்ல அப்டிதா பண்ணுவாங்க எங்க வீட்டுக்காரு பழக்கோ அது
ம் அப்டி எந்த ஊருங்க உங்க ஊரு
எங்க ஊர் திருநெல்வேலி சைடு தென்காசி
சரி சரி ஒரு சிலருக்கு என்னென்ன பழ
இல்ல நல்லாதா இருக் நா கூட ஃபர்ஸ்ட் லா அப்டிதா நெனப்ப ஐயோன்ற மாரி தா நெனப்பே ஆனா நல்லா இருக்கு மத்த எதுமே வேணா பச்சப்பயிறு ஆ அந்த புட்டுல பச்சப்பயிறு போட்டு சக்கர சீனி பால் போட்டு சாப்புடுவோ சூப்பரா இருக்கும்
ம் ம் ம்
பசங்களுக்கு ஆமா வி வி்க்காது நல்லா இருக்காது ஆமா ஆமா ஆமா இல்ல நல்லா இருந்துச்சு நேத்தலா அ அதுதா சாப்ட்டாங்க ஆ எங்க வீட்டுக்காருக்கு அவுச்சு வச்சிருந்த அவுங்களு வந்துட்டு சரி பசிக்குதுனாங்களா சரி இது இருக் க்கு சாப்புடுங்க பத்தலேன்னா தோச ஊத்தி தர ஏன்னா மாவு கொஞ்ச தா இருந்துச்சு
ம் ம் ம்
பசங்க சாப்ட்டு அந்த நா இது வச்சிருக்க புட்டு ஒலக்குலேயே இந்த சின்னதா ஒண்ணு இருக்கு பெரிய ஒலக்கு இருக்குமே அது கெடையாது சின்னதா ஒண்ணு இருக் க்குமா அது வாங்கி வச்சிருக்கே
ம் ம் ம்
அது அவுச்சு வச்சிருந்தே ஒரு ஒன்ற இதுதா இருந்துச்சு அவுச்சு வச்சிருந்தே சாப்ட்டாங்க
சாப்ட்டுட்டு அதுக்கப்பறோ மாம்பழோ இருந்துச்சு அதையு சாப்ட்டுட்டு படுத்துட்டாங்க
இப்ப மாம்பழோ ரொம்ப ஷீப்பா கெடைக்குதே
அப்டியா தெரில வாங்கிட் ட்டு வந்துருந்தாங்க இருந்துச்சு நல்லா இருக்கு இப்போ சீசனுங்கறனால நல்லா இருக்கு ம்ம்
கிலோ நூறுபா அந்த மாதிரி ரொம்ப சீப்பா கெடைக்குது
அதா கிலோ அம்பது ருபாவா சேரி சேரி இல்ல வாங்குறோ இல்ல இல்ல சீசனு கண்டிப்பா எல்லாமே சீசன் ஃப்ரூட் நாங்க சாப்ட்ருவோ
ம் ம் ம் ம்
ஏன்னா அப்பதா நம்ம சாப்டா பர ப காசு குடுத்தாலுமே அதுக்கப்றோ அது நல்லா இருக்காது தெரியுமா இப்பதா வாங்கனா நல்லா இருக்கு
பழங்கள் சாப்டா ஒடம்புக்கு நல்லது தானே
உண்மதா பழ மாம்பழமும் செரி சப்போட்டா சாப்டுவோ கொய்யாப்பழோ எல்லாமே ஓரளவுக்கு சாப்புடுவோ
ம்ம்ம் ஆனா முன்ன மாரி பழங்கள் கூட எல்லாமே அவுங்க ஏதோ மருந்து வெச்சுதா பழுக்க வெக்கிறாங்க அதுதா ஒன்னு
திராட்சையை கூட அதனாலதா உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு கழுவி சாப்புட்ணுமா
ம் ம் ம் ம்
ஏன்னா அதுல மருந்து நேரடியா படுதுல மத்ததுன்னா தோல் இருக்கு
ம் ம் ம் ம்
இதுல தோல் இருக்காதுல அதனால மஞ்சத்தூளு உப்பு போட்டு கழுவிதா சாப்பிட்ணுமா
ம் ம் ம் சாப்டா அதுல ஏதாது கிருமிகள்
ஆமா கிருமி போயிடு இது அது நேது மருந்து அடிச்சிருப்பாங்கல்ல ஃபர்ஸ்ட் அது போனும்ல நமக்கு
ஆமா ஆமா ஆமா
ம் ம் ம் அது நேரடியா பட்றதுனால அதுக்கு மட்டு அப்டி சொல்லுவாங்கோ
தோழி சாப்பிட்றதுதா சாப்பிடுவோ நல்லதா இருக்கு
அவ்ளதா முடிஞ்ச வரைக்கி நம்ம என்ன பண்ண முடிதோ பண்ணி சாப்ட வேண்டிதா
வேற என்ன புடிக்கு ஆ இந்த வாட்டி தர்பூசணில்லா எங்க ஏரியால நல்லா வருங்க இந்த வாட்டி வரவே இல்ல
இல்ல தர்பூசணி இந்த வட்டோ கம்மிதாங்க
ஆ இல்லன தெருவுல ஃபுல்லா எங்களுக்கு வந்துட்டே இருக்கு சும்மா பழமே இருவது ரூபா முப்பது ரூபா தா இருக்கு
ம்
நல்லா இருக்கு அடிக்கடி வாங்குவோ இப்ப வர்றது இல்ல தெருவுலயே வர்றது இல்ல
உம்
நம்மளும் நெனைக்கிட்டு அதுக்குன்னு போயி பண்றதும் கெடையாது மா பலாப்பழோ வாங்கணு ஒரு வாட்டி ஒரு பழமே நூறு ரூபான் சொல்ட்டு வாங்கி சாப்டோ
ம் பரவால்லைங்க
ம் பழமே நூறு ரூபா ஏன்னா நாங்க இப்போ அங்க வாங்கி வாங்கி சாப்புடுவோ அரை கிலோ நூர் ரூபான் சொல்லிட்டு
ம்
அப்றோ பாத்தோ ஒரு எடத்துல இருந்துச்சா செரி வாங்கலா எப்டி இருக்கோ தெர்ல பரவால்ல ரொம்ப ஸ்வீட்டாலா இல்ல நார்மலா இருந்துச்சி செரி ஆசைக்கு நாங்க எப்பயுமே இந்த மாரி ஒரு பழமும் செரி மாம்பழமும் மொத்தமா இப்போ ஒரு அஞ்சு கிலோ ஆறு கிலோ வாங்கி சாப்டோம்னா அதோட அந்த சீசனே நாங்க முடிச்சிருவோ
முடிச்சிருவோ அவ்ளோதா
ம் ம் அதனால சேரின்னு வாங்கி கட் பண்ணி சாப்ட்டாச்சு அதுக்கப்றோ பசங்க கேக்காதுங்க வாங்கடைனா ஏன்னா அப்ப சீச்சீன்னு சாப் ட்ருவோல்ல ம் அதா
எங்களுக்கு கூட பலாபழம் தா ரொம்ப புடிக்கு ஆனா என்ன சுகரு அதனால பயந்து போய் சாப்பட்றது கடையாது
ஓ சேரி சேரி சேரி
நல்லா சாப்பட்லா மாம்பழம் கூட நல்லா சீப்பா கிடைக்குது
சாப்புடுங்க அதுக்காக ரொம்பல்லா சாப்புடாம இருக்காதீங்க
ம் ம் ம் ம்
ஏன்னா இப்பதா சாப்பட முடியு நம்ம
ஆமா ஆமா
ம் ம் சாப்புடுங்க அப்டில்லா இல்லங்க இருந்தா அப்பர்லா சுகர் இருக்குற ஆப்ல மொத்தமாலா நீப் எங்க மாமியாரு குலாஇருக்குது வயசு ஆயிடுச்சு ஆனா எல்லாமே எங்க மாமியா சாப்டு
ம் ம் ம்
சாப்புடாம நம்ம சாப்பர்றமோ இல்லியோ பொங்கல்லா கடைசி வெள்ளின்னா பொங்கல் பொங்கல் வச்சு சாப்ட்ரு
ஆனா சுகரு நறைய எல்லா வராது
அ ஹ அவுங்க மாத்திர அப்டி ரொம்ப ஏதாவது இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா ஒரு மாத்திர போட்டுப்பாங்க அப்படிப்பட்ட ஆட்கள்
அப்டி கூட போட்லாமா
நாம்ம அப்டபல்லா நீங்க போடாதீங்க சொல்ற ஆனா அவுங்க மாத்திரையு சாப்டுவாங்க ஆனா எதுவுமே அவுங்கள பாத்தா சுகர் டீ மட்டு நா பாத்திருக்கே டீ காபி குடிச்சா சக்கர இல்லாம சாப்டுவாங்க அவ்ளோதா மத்தபடி வேற எதுவுமே இந்த அ அது என்னது சக்கர பொங்கலு கேசரி அதெல்லா எதுமே சாப்படாம இருக் நம்ம கூட பாத்து சாப்பட்ணு நெனப்போ அவுங்க எல்லா அப்டி இருக்கவே மாட்டாங்க
பரவாயில்ல வயசானவங்க தா எ
ஆமா கண்டிப்பா அது எங்க மா மனாருக்கு கொலஸ்ட்ரால் உண்டு ஆனா எங்க மாமனாருமே எதுவு சாப்டாமலா இருக்க மாட்டாங்க நல்லா எண்ணெ பலகாரம்ல்லா நல்லா சாப்டுவாங்க ஆனா அப்டி இருக்கறவுங்கதா நல்லா இருக்காங்க தெரியுமா நம்மல்லா பாத்து பாத்து இருக்க போயி தா நமக் ஏதாவது இது ஆகுது
ஆமா அதுவே பயமா இருக்கு அதனாலதா சாப்பட்றது இல்ல நெறையாவா பழங்கள்லா புடிக்கு பலாப்பழமெல்லா புடிக்கு எல்லாமே சீப்பாவு கெடைக்குது ஆனா சாப்ட முடில சாப்ட்டா ஏதாவது ஆயிருமோ அப்டின்னு